ஹலோ
வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
ஆ வணக்கம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே இப்பதா நீங்க என்ன சாப்டீங்க
ஆ சப்பாத்தி சாப்டேங்க சாப்டே
அ சேம் இங்கேயு சப்பாத்தி அப்பறோ மஷ்ரூம் கிரேவி
ஓ சூப்பருங்க நாங்க இன்னைக்கி கடய்ல வாங்கிட்டோ அதனால சிக்கன் குருமா
சிக்கன்குருமாவா சூப்பர் சூப்பருங்க என்ன என்கக டைம் ஆய்ட்ச்சி இன்னு தூங்கலையா
இன்னைக்கி என்னனு தெரில இங்க ஒரே மழ பாத்தீங்கனா தெரு தெருவ தாண்டி வீட்டுக்குள்ள வந்துருச்சி தண்ணிலா அப்றோ எல்லாரு தள்ளி அப்புறமேட்டு கிளியரா போய் தூங்குனோ மழ கொஞ்ச இன்னக்கி வந்து பாத் தீங்கனா அதிகோ இங்க
பருவமழ இப்பதா தொடங்கிருக்கு போல அதனால ஸ்டார்ட்டிங்லயே கொஞ்ச நல்லா பேஞ்சிருக்குனு நெனைக்கறே
அது அடமழையா இருக்கு
ஓ சூப்பர் சூப்பர். இவ்ளோ நாள் வெயில் அடிச்சதுக்கு இந்த தாக்கம் கொஞ்ச கொறஞ்ச மாரி இருக்குல்ல ம் ஆ சேரிங்க
ஆ நைட்டு நேரோ நீங்க சொல்ற மாரி கொஞ்ச சீக்கிர படுத்துக்கறது ஒடம்புக்கு நல்லதுதா
ஆமா கண்டிப்பா. ஆனா நம்மள பாருங்க இப்பயு தூங்காம இப்டியே நம்பளுக்கு அந்த ரொட்டடீனே பழகிருச்சா அதனால தூக் தூக்கோ வரமாட்டேங்குது. ஒரு நாள் லேட் ஆனாலு அதயே நம்ம அப்டியே ஃபாலோ பண்ணிட்டே இந்த மொபைல் பாக்கறது ரீல்ஸ் பாக்குறதுன்னு தூங்காம இப்டியே பண்ணிட்ருக்கோ. பட் நம்ம சீக்ரோ தூங்குனோம்னா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே காலைல சீக்கிரோ எழுந்துரிச்சா நல்லா இருக்கு. பட் நம்ம அதா பண்ணவே மாட்றோ. நைட் லேட் நைட்டா தூங்கிட்டு காலைல லேட்டா எந்திரிச்சிட்டு இப்டியேதா போகுது நீங்க நை ட்டு லேட்டா தூங்கிட்டு காலைல சீக்கிரோ எந்திருச்சிருவீங்களா?
நா வந்து பாத்தீங்னா கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாரிதா நைட்டு வந்து ஒரு பதனொன்ர பன்னென்டரைக்கி மேல படுத்துட்டு காலைல வந்து ஒரு ஆறு ஆற்ர போல எந்திரிக்கிறது
ஓ இது கூட பரவால்லதா ஆ
ஆனா அந்த நேரம் போல எந்திரிச்சி ஒரு சில வேலைகள்லா வீட்ல பண்ணிட்டு கொடம் தூக்கறது இந்த மாரி அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரோ கழிச்சு அப்டியே கெளம்ப வேண்டியதுதா
ஓ சூப்பர் சூப்பர் பட் நம்ம இந்த நைட்டு மட்டு இந்த பதினொன்னு பத்தா ஆக்கிக்கிட்டு காலைல ஒரு அஞ்சு மணிக்கெல்லா எந்திரச்சுட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சி ஏதோ கொஞ்ச செஞ்சுட்டு அது மாரி மாத்திக்கிட்டோம்னா நம்ம ரொட்டீனு நல்லா இருக்கு ஹெல்த்து நல்லா இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது இப்ப நம க்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்ல ஆனா இந்த நைட்டு நேரோ வந்து வேலைக் கெல்லா போறாங்கல்ல அவங்களோட நெலமையெல் அவங்களோட நெலமே ஆனா வந்து இன்னு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு
ஆமா கண்டிப்பா
நால்லா வந்து காலேஜ் முடிச்சோன்னே எனக்கு கெடைச்ச வேல வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுதா
ஓ அப்டியா ஆ
மெட்ராஸ் சென்னைல ஒரு கம்பெனில எனக் கு வந்து நைட் ஷிஃப்ட் டு வேல கெடச்சது பி டி ஓ கம்பெனி ஆனா நாங்க அதுக் போகல நா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்றதுக்கு போய்ட்ட அப்றோ
ஓ
கெடச்ச வேலயே வந்து பாத்தீங்கனா அதா
பட் நைட் ஷிஃப்ட்லா நம்ளுக்கு கஷ்டோ தா ஒ ஸ்டாட்டிங்ல கொஞ்ச நல்லாருக்கற மாரி இருந்தாலு போக போக ரொம்ப ஹெல்த் இஷு வர ஆரம்பிச்சிரும் நீங்க அவாய்ட் பண்ண வரைக்குமே நல்லது தா
ஆமா பாத்தீங்கனா அந்த நேரோ வந்து வேலக்கி போகணு அப்டின்ட்டு ஒரு சிலதுக்லா இருந்திருப்பாங்கல காலேஜ் முடிச்சவனே உடனே வேலைக்கி போணு கின்டு அவுங்கல்லா அங்க தா போனாக ஏ பாத்தீங்கனா இப்போ அவுங் நந்த ஒரு சிலருக்குலா வந்து ஆ ந கைமுடிலா வந்து கொஞ்ச அதிகமாருக்கு
ஓ
இந்த வேல பாத்து நைட்டு நேரோ தூங்காம வேல பாத்து இந்த ஸ்ட்ரெஸு அந்த மாதிரி
ம் ஸ்ட்ரெஸ்லயே அத நம்ளுக்கு அதெல்லாமே சேஞ்ச் ஆகிடும் போல இந்த கண் முழிச்சாலே இருக்கற எல்லாமே தானாவே வந்துரும்னு நனைக்கிற
கண்டிப்பா
ஆ அப்றோ நீங்க தூக்கோ வராதப்பலா நைட்லலா என்ன பண்ணிட்ருப்பீங்க
நாம் இப் இப்டின் தூங்கிர்த தூங்காம இருந்தது இல்ல
ஆ
தூக்கோ வரல அப்டினா வந்து சாப்டுவ நானு
அ அ அ
ஏனா பசிச்சா எனக்கு தூக்கோ வராது
ம்
அதனால போய் சாப்டனா தூக்கோ வந்துரும்
நம்ளுக்லா சாங்ஸ் தா சாங்ஸ் கேட்டு ட அப்டே படுத்தா அப்டே நைன்டீஸ் எய்டீஸ் ந்த இந்த இளையராஜா அது மாரி நல்லா மெலோடியா போட்டுட்ட அப்டியே ப்ளூடூத்த போட்டுட்டு தூங்குனா சாங் மட்டுக்கே ஓடிட்டு இருக்கு நா ஒரு பக்க தூங்கிட்ருப்பே ஒரு மூணு மணி நாலு மணிக்கா எழுந்திரிச்சுட்டு அப்றந்தா அந்த பாட்டே எடுத்து பாட்டு ஆஃப் பண்ட்டு அதுக்கப்ற தூங்குவே அந்த அளவுக்கு அந்த பழைய பாடல்கள்லா அப்டியே நல்லா ஒரு இனிமையா தூக்க வராததையு அப்டியே ஒரு மாரி நல்லா மெலோடியா இருக்கிறப்ப தானாவே தூக்க வந்துருது நீங்க உங்களுக்கு சாங்ஸ்ல்லா கேக்க புடிக்காதா
கண்டிப்பா புடிக்குங்க ஆனா நீங்க உங்க அளவுக்கு நா பாட்
க் கும் ம் எனக்கெனக்கு தூக்க வராதப்ப கை குடுக்குறதே வந்துட்டு சாங்ஸ் தா சாங்ஸ் போட்டுட்டே அப்ட தூங்குனனா எப்டிதா தூங்கறனே தெரில அந்த மெலோடியே அப்டியே ஒரு மாத்ரி அப்டியே தூக்கத்துல அப்டியே கொண்டுட்டு போயிருது த்ரீ ஃபோர் வரைக்கு ஓடிட் ட்ருக்கு அதுக்கப்ற அப்டியே கேட்டுட்டே தூங்கறதுதா அது ஒரு மாரி நல்ல ஒரு ஃ ஃபீலாவு இருக்கு ஒரு மியூசிக் மேலேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் வருது ஒரு ஈர்ப்பு வருது சாங்ஸ்ல இவ்வளோ இது இருக்கா இவ்ளோ மியூசிக் அந்த இதெல்லா எல்லாத்தையு நைட் டைம்ல நம்ம கேக்குறப்ப அது நம்மளுக் கு இன்னொரு மாரி நல்லா அப்சர்வ் ஆகுது அந்த மியூசிக்கு அந்தளூடைப் அதுக்கு பின்னடி எவ்ளோ இருக்கு அதல்லா நம்மளுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது வாய்ஸை தாண்டி அதுல என்னன்னா எவ்ள கஷ்ட இருக்கு என்னன்ன பண்றாங்க அப்டின்ட்டு எல்லாமே நம்மளுக்கு அந்த மியூசிக்ல புரிது ஒரு சாங் நல்லா நைட் டயத்துல கேக்குறப்ப அது இன்னு நம்மளுக்கு புரிஞ்ஜிக்க முடியுது
நெறைய பாட்டு கேட்டிருப்பீங்க போலையே
ஆமாமா கண்டிப்பா அது எயிட்டி சாங் இந்த இளையராஜா சாங்ல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு பாட்டு பாட்றதா அதல்லா கேக்கறதோட சரி எனக் ஓல்டு சான்ஸ் மோஸ்டா இளையராஜா ஹிட்ஸ்
எது இந்த மச்சன்னு பாத்தீங்களா அந்த பாட்டா அத
உஇருக்கு எல்லா சாங்குமே பிடிக்கு ஓ ஆ ஆமா
அவுரு ராஜ்கிரன் அவர பாத்து கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ குடுத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு போட்டு காம்ச்ச பாட்டு இதுதா
ஓ இதுதானா ஹ அவரோட பாட்னாலே போதுமே இந்த மியூசிக்லருந்து எல்லாமே ஹிட் தா இந்த பாட்டு தா புடிக்கு அந்த பாட்டுதா புடிக்குனுல்ல இளையராஜா பாட்டுனாலே எனக்கு எல்லாமே ரொம்ப புடிக்கு அந்த நைட்ல தூக் க்க வராம கஷ்டப்பட்றப்ப அவரு பாட்டு தா கை குடுத்ததே நல்ல ஒரு மாரி மெலோடியா காதில் வந்து தேன் வந்து பாயிதும்பாங்ல அது மாதிரி நல்லாருக்கு அப்டே நீங்களு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தூக்கொ வராதப்ப இது மாரி இளையராஜா பாட்ட போட்டுட்டு அடே படுத்தீங்னா சும்மா தூக்கொ சூப்பராருக்கு
கண்டிப்பா ஆனா நா வந்து கேக்குற நேரொ அதுவு இளையராஜா பா ட்டு ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டு இந்த மாரி இவுங்ளோட பாட்டெல்லாமே வந்து கேக்குறது எப்போன் பாத்தீங்கனா ஒரு டிராவல் போற ப்பொ ஒரு மண் நேர ட்ராவெல்லாருக்கு கண்டிப்பா ஒரு ஹெட்செட்டு ஒரு ஹெட்செட்ட கைல வச்சுகிட்டு
ம்
இப்டி பாட்ட போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு
அது இன்னு நம்ப்ளுக்கு ஒரு வேற ஒரு ஃபீல்ல சூப்பராருக்கு அதுவ்மே ட்ராவல் ப்ளஸ் மியூசிக் அது இன்னு செம்ம ஒரு ஃபீல்ருக்கு
ஆமா
ம் ம்
யங்கள்லா இருக்கு ட்ராவல்னு நீங்க சொன்னோனதா நியாபகொ வந்துச்சு
ஹ அ சொல்லுங்க
த்திரமான மனிதர்கள்லா இருக்காங்க
ம் ஓ
அது வந்து ஒரு தனி இது கண்ண மூடிருப்பாங்க பாட்டு கேட்டுட்ருப்பாங்க
ஆ இப்ப அதேதா நானு சொன்னனே ஹெட்செட்ட போட்டுட்டு அ எழு அதா அந்த ஹெட்செட்ட போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மியூசிக் அடே அது மைண்ட்ல ஓடிட்டேருக்கு தூங்குறோமா தூங்லயா நல்லாருக்கு அந்த ஃபீலே அது மாரி தா எல்லாருமே விசித்ரமா றாங்க அதுல நானு ஒருத்திதா அது அந்த மியூசிக் ஹெட்செட்ட போட்டோனே நம்பளுக்கு அது நல்லாருக்கு ம் ட்ராவல் பண்றப்ப அந்த கண்டக்டர் எழுப்றது கூட தெரியாம அந்தளவுக்கு கேக்குறாருங்குறீங்க
டர் வந்து கூப்டா ஒடனே டக்குன்னு ரெஸ்பாண் பண்ணுவாங்க இவ்ளொ நேர தூங்கிட்ருந்த மாரி இருந் துச்சுன்‌ நமக்கே ஒரு ஆ ஆச்சரியமா இருக்கு ஏன்னா உண்மையாலுமே இவருதானா அது அப்டின்ற மாரி
ஓஹோ இப்ப எல்லாருக்குமே இந்த ஒரு மியூசிக்குங்கிறது ஆ ஒரு ஈர்ப்பா இருக்கு ஆ
ஆ நைட்டு நேரோ நீங்க சொல்ற மாரி இந்த இசை வந்து சரியா இருந்தாலு நம்ம தூங்குறதுக்கு வந்து எதாவது முயற்சி பண்ணணு ஒரு சில இதெல்லா இருக்கு அதெல்லா நீங்க சாப் ட்டீங்கன்னா நல்லா தூக்கோ வரு நா வேண்ணா சொல்லட்டா உங்களுக்கு?
ஆ கண்டிப்பா சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க
அந்த ஒரு விதை ஒண்ணு இருக்கு. அந்த விதை பேரு டக்குன்னு எனக்கு ஞாபகோ வரமாட்டேங்குது.
ஆ ஐயோ யோசிச்சு சொல்லுங்க ஞாபகோ வர்றப்ப. நம்ம அதா நம்ம ஹெல்த்தியா எடுத்துக்கிறத பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே மாறு. நம்மதா வேஸ்ட்டா ஒடம்ப போட்டு கெடு த்துக்கறோ லேட் நைட்டா தூங்கி காலைல அதுக்கு தகுந்த மாரி லேட்டா எந்திரிச்சி நம்பளுக்கு அந் காலை ரொட்டீனே அப்டியே மாறிடுது லேட்டா தூங்கி எந்திரிக்கிறதுனால ம் எட்டு மணி நேரோ தூங்கணுங்கறாங்க நம்ப எங்க நாலு மணி நேரோ அஞ்சு மணி நேரோ அப்டிதா இருக்கு. அதனாலதா உடல்ல இவ்ளோ உபாதைகள் வருது.
கண்டிப்பா. நீங்க சொல்றது சரி நூத்துக்கு நூறு உண்ம.
இது ம்
நம்மளு அதுக்கேத்தாப்ல எந்த நேரோ படுக்கணு அப்டிங்கறத முன்னாடியே ஒரு முன்கூட்டியே இந்த நேரோ படுத்தா கண்டிப்பா படுத்தரணு அப்டின்ட்டு
ம் ம் காலைலயே எந்திரிச்சு அந்த மூச்சுப் பயிற்சி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நம்ம யோகா அது மாதிரி பண்ணா நம்பளுக்கு ஹெல்த் எல்லா நல்லா இருக்கு நம்ம நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலைலயு இது மாரி எந்திரிச்சு அரக்க பரக்க வேலைய பாத்துட்டு கடகடன்னு ஓடுறதுனாலதா இந்த தொப்பை போடறது அது இதுன்னு பாடி வெயிட்டு் எல்லாமே மோஸ்ட்டா அந்த லேட் நைட் தூங்குறதுனாலயேதா இந்த பிரச்சனைலா வந்துட்ருக்கு
ஆமாங்க நீங்க சொல்றது நியாயமானதுதா எனக்கும் தொப்ப இருக்கு.
தொப்பதா எல்லாருக்குமே இருக்கு எல்லாமே நம்மளாவே வர வச்சுக்கிறதுதா
ஆமா ஆனா சரி பண்ண வேண்டியதுதா அது க்கு எதாவது முயற்சி பண்ணணு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைமு உங்களுக்கு கால் பண்றப்போ இத பத்தி நா கேக்குறே நீங்க கேட்டீங்கல்ல நைட்டு சீக்கிரமா தூங்கறக்கு நான் எதோ ஒரு வெத இருக்குன்ன
ஆ ஆ ஆ சேரி கண்டிப்பா சொல்லுங்க நெக்ஸ்ட் டைமு கால் பண்றப் ப மறக்காம யோசிச்சுட்டு சொல்லுங்க
ஓகேங்க வெச்சிர்டுங்ளா
செரிங்க பாய்
பாய் பாய்